வணக்கம்
வணக்கம்மா ஆ வணக்கம்மா கேக்குதுங்கம்மா உங்களுக்கு கேக்குதா
ம் கேக்குதா என்ன ஆ கேக்குது என்னோட இணைப்பு சரியா இருக்கா
சரியா இருக்கு என்னுடைய இணைப்பு சரியாருக்கா இப்ப சவுண்டு எதா கேக்குதா சத்தம்
ஆ இல்ல சரியா இருக் ஆ சரியா இருக்கு சரியா இருக்கு நல்லது
அப்ப ரொம்ப சந்தோஷோ சாப்டீங்களா
நா சாப்டாச்சு நீங்க சாப்டீங்களா
ஆ சாப்டாச்சு சாப்டாச்சு ஓகே இப்ப நம்மோ இந்த தலைப்புல வந்து பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்துல நமக்கு மிகவும் ஒரு முக்கியமான ஒரு விஷ்யமா இருக்கு ஒரு பாத்துட்டீகன்னா தண்ணி குறிப்பா தண்ணி மழ மழ தண்ணி வந்து பாத்துட்டீங்கன்னா அந்த நாட் கல்லு வந்து பாத்தீங்கன்னா அந்த மழை நீர் சேகரிப்பு பு அந்த மாரிலா இருந்துச்சு பாத்தீங்களா
ஆமா ஆமா அ மழை நீர் சேகரிப்பு தொட்டி எல்லாரு வீட்லயும் கண்டிப்பா இருக்கணுன்ற மாதிர் ரி இருந்து அது எல்லாருமே அத சேத்து வெச் அது அந்த வீட்டுக்கும் புடுச்சுக்கிட்டு எங்க வீட்ல எல்லா என்ன பண்ணுவோன்னா மேல அந்த மேல மாடிலர்ந்து கொண்டு வந்து பைப் கொண்டு வந்து நடுல வந்து ஒரு இது மாரி கொழா மாரி வச்சு வீட்டுக்குள்ளயு தண்ணி புடிச்சு க்கிற மாரி மாரியெலா செட் பண்ணோ
கண்டிப்பா அந்த மாரி வந்து பாத்திட்னா அது வந்து பாத்திட்னா ஒரு காலகட்டத்துல அந்த அர சாங்கத்தினுடைய திட்டமா இருந்ச்சு அத வந் எல்லா பக்க ம்ம இது பண்ணாங்க அப்ற அப்டியே நாளுக்கு நாள் அது அப்டியே என்ன அதனுடைய இது வந்து பாத்திட்னா கொறஞ்சுகிட்டே கொறஞ்சிட்டே வன்ச்சு ஆனா வந்து பத்திட்னா இன்னக்கி நம்ம எத பத்தி நம்ம விவாதிக் போறோன்னா குறிப்பா இன்னைக்கு வந்து பாத்திட்னா அன்னைக்கு இந்த காலகட்டத்துலங்கூட அந்த நிலத்தடி நீருடைய இது ஓரளவுக்கு இருன்ச்சு ஆனா இன்னக்கி வந்து பத்திட்னா அ ஆயிர அடி போட்டாலு ஆயிரத்தி ஐநூறு அடி போட்டாலு தண்ணி வந்து பாத்தனா போர்ல வர்றது கெடயாது சோ அப்டி வராத சூழ்நிலைல வந்து பாத்திட்னா
டி அஞ்சடி தோன்றதுக்குள்ளயுமே தண்ணி வந்துடு இப்பல்லா வந்து எவ்வளோவுவிதா தோன்னாலுமே வந்து தண்ணி வந்து வர்றது ரொம்ப கஷ் டமா இருக்கு அந்த தண்ணியோட இது வந்து நாளுக்கு நாள் வந்து கொறஞ்சு ட்டே வருது
கண்டிப்பா அது கொறஞ்சிட்டே வரதுக் காரண வந்து பாத்திட்னா இன்றைக்கு மரங்களையு அதிகமா வெட்டிட்டாங்க ரோடு போர்றொன் சொல்ட்டு இன்னைக்கு அ அ மரங்கள வெட்டிட்டாங்க ரோடு முக்கியந்தா ஆனா மரங்கள வெட்டி ரோடு முக்கிய ஆனா மரங்கள வெட்டி ரோடு போட்ணுன்ற அளவுக்கு எவ்வளோ ஆ நூறு வருஷொ அம்பது வருஷொம்ல புளிய மரங்களா ரோட்டோரங்கள் இருந்து மரங்களெல்லா இன்னக்கி வெட்டிட்டாங்க ஸோ அதுனால அந்த ஒரு சுழற்சி அந்த அறிவியல் ரீதியா வர கூடிய அந்த சுழற்சி வந்து நடக்காதனால தா இன்னை கி மழ பெயற்து ரொம்ப கம்மியான து வெயில்னுடைய தாக்கம் அதிகமாயிருக்கு காற்றுடுச்சாலு வேகமா அடிக்குது பூமியில என்ன நட ந்தாலு வந்து பாத்திட்னா மிக அதி தீவிரமா நடக்குது இந்தபாகு குளுர் அடுச்சாலு பயங்கர குளுர் அடிக்குது சோ இதெல்லா வந்து இப்பலந்து நம் பாத்துட்ருக்கும்போது நம்ம அந்த இயற் கையினுடைய கால சூழ்நெலைகள் வந்து பாத்திட்னா மாற் றம் பெற்றுக்குன் சொல்ட்டு நம்ம கண் கூட பாத்துட்ருக்கோ ஆனா வந்து பாத்திட்னா சொலக்கூடிய காரிய வந்து பாத்திட்னா இன்றைக்கு நம்ம வாழ்ந்துட்ருக்க இந்த காலகட்டத்துலயே இவ்ளோ ஒரு பிர
ஆ இவ்வளவு மாறுதல்கள் இருக்குனும் போது இன்னு வந்து வருங்கால சந்ததிக்கு வந்து என்ன மாரியான மாறுதல் இருக்குன்றதே தெரியல யூக்கவே முடியலையே
தண்ணி காஸ் குடுத்து வாங்கிட்ருக்கோ இன்னைக்கி நம்ம காலகட்டத் த்திலயே ஆ வரு நாட்கள வந்து பாத்தீங்கன்னா ஆட் காற்றுங்கூட காஸ் குடுத்து வாங்குன் சொல்லிட்டு ஆய்வுகள சொல்லிட்ருக்காங் இப்போ அப்பிடிப்பட்ட சூழ்நில ஒருவேள வந்துச்சுன்னா எத்தன வேரு ஒரு சு சுதந்திரமான நிலமையில இந்த பூமியில வாழ முடியு அந்த வாழ்க்கையேப் எப்டி சா சுந்தரிச்சு வாழுவாங் ங்களான்றதா கேள்வியா இருக்குது சோ அத குறிச்சு எங்களோ அத வந்து பாத்தீங்கன்னா
பிள்ளைங்களுகே வந்து நம்ம வந்து மர வெக்கிறதா இருக்கட்டு செடி வளக்குறதா இருக்கட்டு இதெல்லாத்தையு இப்பயே நம்ம சொல்லி் குடுக்கணு கண்டிப்பா வீட்டுக் இப்ப வீடு வீடுன்ன ஒண்ணு கட்டணுன்னா கண்டிப்பா அத சுத்தி மரோ இருக்கணு அந்த மாரி வந்து இப்ப இருந்தே வந்து அந்த பிள்ளைங்க வந்து பழக்கணு பழக் க்கனா மட்டு தா வந்து இதுக்கு ஒரு தீர்வா இருக்கு
கண்டிப்பா அ அருமையா சொன்னீங்க அந்த சின்ன வயிசுல இருந்த வந்து பாத்துடா அவுங்குளுக்கு அந்த ஒரு அந்த உணர்வு அவுங்குளுக்கு ஓட்டணு குறிப்பா வந்து பாத்துட்னா பெரியவங்க நம்மாயி நம்மளுடைய நம்மளுடைய மனநிலமை என்னவா மாறிச்சுனா எது பண்ணாலு அது அரசாங்கா தா பண்ணு அப்டிங்கர மனநிலைக்கு வந்து பாத்துட்னா க்கள் வண்ட்டாங்க ஆனா வந்து பாத்தீட்னா தனி ம மனிதன் வந்து பாத்தீட்னா ஒரு முயற்சி எடுத்தே இந்த காரியத்தி செய்ல பின்னா அரசாங்க மட் ட்டு ஒண்ணு செய்ய முடியாதுன்றதா என்னுடைய கரு
கண்டிப்பா மாற்றோன்றத மஸ்ட் நம்மகிட்ட இருந்து வரணு அதுக்கப்புறந்தா வந்து நம்ம அடுத்தவங்கள சொல்ல முடியு இப்ப நம்ம வீட்டுல வந்து பிள்ளைங்களுக் இப்ப வந்து இந்த செடி வளக் க்கரதா இருக்கட்டு இது பண்றதாரு க்கட்டு இது கண்டிப்பா அவத்தி ஆ அத்தியாவசியோ அப்டின்றத நம்ம சொல்லிக் குடுக்குணு காய்கறி செடி வளர்க்கறதா இருக்கட் ட்டு இது இப்ப மரமா இருக்கட்டு என்னவு என்ன என்ன இது பண்ணதுனால அத நம்ம பண்ணணு அப்டின்றத சொல்லி கொடுத்தா மட்டும்தா வந்து அத அவுங்க நாங் ப்ரெண்ட்ஸ்சுகோ நண்பர்களுக்கோ சொல்லி அதா ஒரு ரெண்டு மூணு பேர் வந்து அத கடபிடிக்கிறதுக்கு கொஞ்சோ
கண்டிப்பா நீங்க சொன்னது அருமையான ஒரு தீர்வு சின்ன நீங்க அந்த தீர்வு வந்து பாத்தீங்கனா சின்ன பிள்ளைகளுக்கு நம்முடைய பிள்ளைகளுக்கு நம் கண்டிப்பா அதனுடைய அவசியத் த்த முக்கியத்துவத்த நம்ம கண்டிப்பா எடுத்து சொல்ணு அதை போல வந்து பாத்தீன்னா இரண்டாவத த்தின்னா நம்ம வந்து பத் தின்னா நம்ம ஒரு தனி மனித நிலைமையில் வந்து போய்ட்ன்னா அந்த மாதிரியான சூழ்நிலை மாறுது அப்டின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு ஒரு நெலைல முதிர்ச்சிடைந்த நெலைல இருக்கக்கூடிய நம்ம வந்து என்ன உணர்ந்து நமக்கென்ன அப்டின்ற போகக்கூடிய சூழ்நெல இருக்கக்கூடாது
போக்க ம் ஆமா கண்டிப்பா அது வேணு ஆமா அப்டியெல்லா இருக்க கூடாது தண்ணி போறதுக்கு ஏதாவது ஒரு வழியா அத சேமிக்கணு சப்போஸ் தண்ணி எதாது கிடைக்காத சமய இல்ல நம அதுல இருந்து யூஸ் பண்ணிக்கணு முன்னாடி எல்லா வீட்டுலயமே கெணறு இருக்கு இல்ல தொட்
கண்டிப்பா
அந்த மாரி இருக்குல்ல அந்த மாரி அதுல சப்போஸ் தண்ணி ணி பற்றாக்குறை இருந்தாலுமே அந்த தொட்டியிலிருந்து எடுத்துக்குற மாரி இருக்கு அந்த மாரி எப்பயுமே வந்து அப் ப்ப உள்ளவங்க வந்து சேமிச்சுக்கிட்டே தா இரு ப்பாங்க எதையுமே வந்து வேஸ்ட் பண்ணவே மாட்டாங்க ஆனா இப்ப இப்ப வந்து நம்ம வந்து அத பண்றதே இல்ல டேங்க்ல தண்ணி நெரஞ்சு போனா கூட அது வந்து பே வேஸ்ட் டா அவ்ள தூர போதே ஒழிய அத வந்து சேமிக்கணு அத கரெக்ட டைம் பாத் ஆஃப் பண்ணணுன்ற ஒரு மனசு கூட வரமாட் ட்டேங்குது இப்ப நம்ம போட்றோ தெரியுது நம்ம போட்றோ தெரியுது அது ஒரு ரெண்டு நிமிஷ சும்ம அஞ்ச நிமிஷமோ பத்து நிமிஷமோ கரெ்ட நம்ம டைம் பார்த்து ஆப் பண்ணிட்டா அந்தண்ணி வேஸ்ட ஆகாதுல
கண்டிப்பா ஆகாது கண்டிப்பா நம்ம அந்த அந்த ஒரு நெலமயிலயே நமக்கு வந்து பாத்தீங்கன்னா தண்ணி தானே ப அப்டின்னு சொல் ஒர ஒரு ஒர இந்த மாரியான ஒரு அசால்ட் தன்மையா நம்ம இரு க்கரத நம்ம பாக்றோம் என்னா பாத்தீங்கன்னா அதல்லா வந்து பாத்தீங்கன்னா இனி ம் அதே போல வந்து பாத்தீங்கன்னா இன்னிக்கு நம்ம வந்து பாத்தீங்ன்னா நம்ம வாழ்ற காலகட்டத்ல இப்டி இருக்கு இன்னிக் நமக்கு பின் வரக்கூடிய நம்முடைய பிள்ளைகளுடைய நம்முடைய தலைமுறைக்கு வந்து பாத்தீங்ன்னா கண்டிப்பா நம்ம ஏதாவ விட்டுட்டு போகணு அவங்கிட்ட கண்டிப்பா அவங்க வாழ்றக்கு வழி இல்லாத படிக்கு நம்ம செஞ்சுட்டு போக்கூடாது அதுதா நம்மளுடைய ப்ரதானமா இருக்கணு ஆனா வந்து பாத்தீங்ன்னா இன்னக்கு அத அநேக உணர்து கெடையாது அந்த அந்த ஒரு நெலமைல வந்து பாத்தீங்ன்னா கண்டிப்பா
தண்ணி வந்து கஷ் கன் பின்னாடி கிடைக்கலன்னா என்ன பண்ணுவ நம்ம தாகத்துக்கு அப்ற தண்ணி கெடைக் காம போய்ரு அப்டின்னு சொல்லி சின்ன பிள்ளைங்களுக்கு வந்து நம்ம அந்த தண்ணியோட அவசியத்த வந்து சொல்லிக்கிட்டே இருக்கணு இது இப்டி பண்ணாதா இது ந்து இந்த இது இவ்ள தண்ணி எடுக்காத அப்டீன்ற மாரி வந்து ஒன்னு ஒன்னய நம்ம வந்து சொல்லி சொல்லி வளக்கணு
கண்டிப்பா ஆனா இப்ப சின்ன பிள்ளகளுடைய மனநெலம என்னன்னா நம்ம பெரியவங்க சொல்றத கண்டிப்பா அவுங்க ஒன்னு பண்ணுவாங்க அவுங்க வந்து பாத்தீங்னா ஈஸியா வந்து பாத்தீங்னா அவுங்க என்ன பண்ணிக்கிறாங்க அத உள்ள இழுத்துகுறாங்க ஆனா வந்து பாத்தீ என்ன இப்ப பெரியவங்க வந்து பாத்தீங்னா சொல்றதுகான நேரமோ அது சொல்றதுக்கான இது அவுங்களுக்கு இல்லாத மாரி அவுங்க என்ன பண்றாங்க சாதாரணமா எப்பவு போல இருக்காங்க அன்னைக்கு அந்த நாட்கள் இருந்த அப்பா அப்பாவோ அம்மாவோ பாட்டி தாத்தாவா வந்து பாத்தீங்னா நம்ம பேசும்போது எதயாவ்து சொல்லிட்டு நமக்கு எதா ஒரு காரியத்த கற்றுக்கொள்கிற அளவுக்கு நமக்கு சொல்லுவாங்க அந்த அளவு
கண்டிப்பா உம் நம்ம அத நம்ம உங்களுக்கு சொல்ற அளவுக்கு நம்ம இருக்கோ அப்டினு பட்சத்ல நமக்கு வந்து அத வந்து சொல்லி இருக்காங்க அவ்ளவுக்கு நமக்கு சொல்லி அத ஊட்டி இருக்காங்க அப்டிறனால தா இப்ப நமக்கு அது வருது சோ இத வந்து நம்ம பிள்ளைளுக்கு நம்ம எவ்ளோக் எவ்ளோ சொல்லி கொடுக்க அவ்ளோக்கவ்ளோ வந்து அவுங்க அவுங்க சந்ததிக்கு
கண்டிப்பா இப்ப வந்து பாத்ட்டுனா இப்போ நம்ம நமக்கு வந்து நம்முடய தாத்தா பாட்டி அப்பா அம்மா ஒரு விஷயத்த கடத்துனாங்னா நம்ம வந்து பாத்தீங்னா நம்ம அடுத்த தலைமுறைக்கு வந்த பன்ன அந்த விஷயத்த கடத்தணு அதுதா கடத்தி கொண்டு போறது தா அந்த ஒரு இத அடுத்தது தலமுறையோட நன்மைக்கு அது நல்லதா இருக்கு போலயே
கண்டிப்பா நம்ம அவுங்களுக்கு சேத்து சேத்து வெக்ற பெரிய என்னது இந்த மாரி வந்து நல்ல விஷயத்த நம்ம சொல்லி குடுத்துட்டு போறதுதா வந்து நம்ம அவுங்களுக்காக இப்ப இந்த காலகட்டத்து செய்த பெரிய ரிஸ்க்கா இருக்கு இத இப்டி பண்ணுங்க அத அப்டி பண்ணுங்க இந்த இத இப்டி பண்ண கூடாது அப்டி நம்ம எவ்ளக் எவ்ள நம்ம சொல்லி வளக்குரமோ அந்தளவுக்கு வந்து பிள்ளைங்க வந்து அடுத்த கட்டத்துக்கு போவாங்க நினைக்கேன்
கண்டிப்பா இப்ப வந்து பாத்தீங்னா ஒரு சொட்டு தண்ணியோட அவசியத்த கூட சின்ன பிள்ளைகளுக்கு சொல்லிக் குடுத்தா அது அதோட உணரு ஏனா வந்து பாத்தீங்கனா அந்த நாட்கள்ல வந்து பாத்தீங்னா அந்த அடிபம்பு இருக்கு தெரியு
ஆ ஆமா அதுல வந்து நமக்கு அடுச்சாதா தண்ணி கிடைக்கு நம்ம எவ்ளக் எவ்ள அத வேகமா மாடிக்கிறமோ அவ்ளோக்கு அவ்ளோ தண்ணியோட அளவு வரு ஆனா இப்ப அப்டி கெடையாது டேப தொறந்தோன தண்ணி வருதா அதனால அந்த பிள்ளை பிள்ளைங்களுக்கு அந்த இது மழையோட அவசியமே தெரியாம போயிருச்சு நம்ம அடிச்சு எடுக்கணு நம்ம நமக்கு கை வலிக்கு அப்டின்ற அந்த இதே தெரியு நம்மளா நம்மளா அடுச்சுதான தண்ணி எடுத்தோ அப்பல்லா வந்து நல்ல தண்ணி நல்ல தண்ணிக்கும் குழாய் இருக் உப்புத் தண்ணிக்கு கொழா இருக்கு அது அடுச்சு இப்ப பத்து கொடமா இருக்கட்டு பதனஞ்சு கொடமா இருக்கட்டு இல்ல ஒரு டிரம்மா இருக்கட்டு தொட்டிய கட் ட்டு நம்ம வந்து அந்த மாரி நம்மோ பண்ணறது அதனால நமக்கு தண்ணிய வேஸ்ட் பண்ண மனஸ் தர மாட்டேங்குது இப்போ உள்ளவங்களுக்கு வந்து டேபத் தொரந்தா வந்துருது அதனால வந்து அவங்களுக்கு அதோட அவசியோ தெர்
இன்னிக்கு வந்து சின்ன புள்ளைக வந்து பாத்தீங்கன்னா டே இப்ப வந்து அன்னிக்கு வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு பேர் இல்லாம ஒரு வீட்டுக்கு தண்ணி புடிக்கு முடியாது ஒருத்தரு அடிக்கனு ஒருத்தருப் புடிக்கணு கொண்டு போகணு இப்டின் இருந்தது ஆனா இன்னிக்கு வந்து போதின்னா ஒரு சின்ன கொழந்தை உட்டு போனாங் கூட அது எல்லாத்தையு ஃபில் பண்ணி வெச்சுரு அந்த பேட் டேப்ப போட்டுட்டு அந்த ஓஸ்ஸ போட்டுட்டா அத பண்ண அதனால அதோட இது கஷ்டத்தோட இப்ப வீட்ட தெரந்தா வீட்டுக்குள் தண்ணி வந்துருதா நம்ம வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவோ தூரங்கள் நடந்து போயி
கண்டிப்பா அடுத்த சந்தா இருக்கட்டு இல்ல அடுத்த தெருவா இருக்கட்டு அவ்வளோ தூரம் போய் தண்ணிய ஒரு கொடோ ஒவ்வொரு கொடமா ஒவ்வொரு டைமா எடுத்துட்டு வந்து எடுத்துட்டு வந்து ஊத்திட்டு ஊத்திட்டு திரும்பப் போய் வெளக்கி கியூல நின்னு
இப் ஆமா இப்ப இருக்குற நெலமையில வந்து பாத்துட்டீன்னா எல்லா வீட்லயும் பைப் இருக்கு எல்லா வீட்லயு தண்ணி வருது அதனால அது இஷ்டத்துக்கு நம்ம இல்ல அவங் அவங்க இஷ்டத்துக்கு வந்து நம்ம பயன்படுத்திட்ருக்காங்க அந்த ஒரு நிலமையில் த்துறங்கனால அந் தண்ணிய தண்ணியோடைய அவசிய என்ன அப்டிங்கற வந்து பாத்தீட்னா ஒரு நாளோ ரெண்டு நாளோ தண்ணிவரலீனா எவ்ளோ சிரமப்படுறாங்க ஆனாலு கூட அந்த தண்ணின் உடைய அவசியத் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சின்ன பிள்ளையிள் கண்டிப்பா சொல் சொல்லி தர்ணு
கண்டிப்பா தோழரே கண்டிப்பா தோழரே ரொம்ப அருமையா பேஸ்னீங்க நம்மளோட நேரோ முடிந்தது இன்னொரு அழைப்புல சந்திக்குலா நல்லது தோழரே நன்றி நன்றி
ஆ